ஹலோ ஹலோ ஆ சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சிஸ்டர்
ஆ நல்லா இருக் கே சிஸ்டர் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அதனால தா பேசலாம்னு கூப்பிட்டேங்க சிஸ்டர்
ஆமாங்க சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டுட்டே சிஸ்டர் நா இப்போ ஒரு ஸ்கூல்ல வேல பண்ணிட்டு இருக்கே
ஓ சூப்பர் சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சில பேசி அதனால தெரில
நானு கூப்பிடணும்னு நினைச்சிட்டே இருந்தே நேரோ கிடைக்கிறதே இல்ல அதனாலதா சேரி இன்னைக்கு கூப் பல்லாமின்ட்டு கூப்பிட்ட சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர்
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா சிஸ்டர்
ஆ எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர் அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்காங்க
ம் சொல்லுங்க சிஸ்டர்
எனக்கு ஒரு சந்தேகோ சிஸ்டர் அத கேக்கலாம்னு தா யோசிச்சே சேரி எனக்கு உங்கல்லா ஞாபகம் வந்துதா நீங்க கம்யூட்டர் பத்தி நல்ல தெரிஞ்சிருக்கிறீங்களா அதனால சேரி உங்கள்கிட்ட கேட்கலாமேதா கூப்பிட்டேங்க சிஸ்டர்
ஆ சொல்லுங்க சிஸ்டர் என்னன்னு சொல்லுங்க
செரி இப்போ இந்த கூகுள் எல்லா நம்ம யூஸ் பண்றோ இல்லைங்களா இந்த ஏ ஐ டூல் நெறைய இருக்கு இல்லலைங்களா
ஆமாங் சிஸ்டர்
அதுல இந்த கூகுள் யூஸ் பண்றோ அப்பறோ ம் ட்விட்டரு நெறைய இன்னு இருக்கு இல்லைங்களா சிஸ்டர் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்குல்லா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப புதுசா வேற சேட் ஜிபிடின்லா வந்திருக்கு
ஆமா சிஸ்டர் நெறைய ஏ ஐ சாஃப்ட்வேர்ஸ்லா வந்திருக்கு
ஆமா சிஸ்டர் அத பத்திதா சேரி தெரிஞ்சுக்கலாமே அப்டின்ட்டு கூகுள்க்கு இந்த சேட் ஜிபிடிக்கு என்ன சிஸ்டர் டிஃப்ரெண்ட்டு
இப்ப கூகுள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது வந்தது கூ குள்தா அது வந்து என்னன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸ வந்து அது நம்மளுக்கு நெறைய குடுக் கு நம்மளுக்கு எங்கெங்கல்லா நம்ம அத லிங்க் பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தயுமே நம்மளுக்கு வந்து எடுத்து குடுக்கு அதுல வேணுங்கறத நம்ம பாத்து எடுத்துக்கலானு வச்சுக்கோங்களே
ஓ ஆப்ஷன்ஸ்ஸு நெறைய இருக்கு இல்லைங்ளா
ஆமா இப்ப ஒரு ஆன்சர் கேட்டோம்னா அதுக்கு ஒரு பத்தெண்ணோ இப்ப ஒரு கொஸ் டின்க்கு ஒரு அன்சர் கேட்டோனா ஒரு பத்து ஆன்சர்ஸ்ஸு அது குடுக்கு அதுக்கு ரிலேட்டடா அது நம்மளுக்கு எது தேவயோ அத நம்ம எடுத்துக்கலா
நீங்க
இதே சாட் ஜிபிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அதே வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஒரே ஒரு ஆன்சர் நம்மளுக்கு என்ன தேவயோ அது மட்டு எல்லாத் துலருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு குடுக்கு அதனால இப்ப எல்லாருமே வந்து சாட் ஜிபிடி வந்து நல்லா யூஸ் பண்றாங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆய்டுச்சுங்க சிஸ்டர்
செரிங் சிஸ்டர்
தேவையோ அதுக்கு நம்ம கரெக்டான மீனிங்ஸோட நம்ம என்டர் பண்ணா போது அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன ஆன்சர்ஸ்ஸு இருக்கோ அது எல்லாத்யு நம்மளுக்கு கொண் டு வந்து நம்மளுக் குடுத்துரு சிஸ்டர்
செரிங் சிஸ்டர் ஆமா இப்ப அவசரத்துல தேடுறப்பல்லா நமக்கு ஆ ஒண்ணு மட்டு காட்னதுன்னா நல்லா தெளிவா பாத்துக்கறக்கு வசதியா இருக்கு
ஆமாங்க ஆமா இப்ப நம்ம எதாச்சு ஒண்ணு வேணு இப் இப்ப நீங்க கூட ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால ஆ ஸ்டோன்
வக்கறே சிஸ்டர்
ம் ஸ்டூடென்ட்ஸ்ஸுக்கு நீங்க டீச்சிங் மெத்தடாலஜி எல்லா எதாச்சு புதுசா பண்ணணு அப்டின் சொன்னா நீங்க சாட் ஜிபீட்டில கே ட்டீங்கன்னா அது கொஞ்ச நெறைய ஐடியாஸ்ஸு நம்ளு க்கு உங்களுக்கு குடுக்கு அத வச்சு நீங்க ஆமாங்க நீங்க அத வச்சு அ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசா யூனிக்கா ஏதாச்சு பண்ணி கூட நீங்க அவுங்களுக்கு வந்து புதுசா காமிக்கலா சிஸ்டர்
ஓ அப்டிங்களா சிஸ்டர் நாங்க எதனாலு இந்த கூகுளயேதா தேடிட்ருக்கறது அதனாலதா இப்ப இ ப்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் இத பயன்படுத்தலா இல்லைங்களா அதனாலதா கேட்டே
ஆமாங்க நீங்க ஒரு மெயில் ஐடிய மட்டு அதுல லிங்க் பண்ணி வச்சு ட்டிங்கனா போது உங்க ஃபோன்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அ நம்மளோட மெயில் ஐ டி இருக்குல அதுல லிங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களு அந்த ஹிஸ்ட்ரி எல்லா நீங்க தேடுனது நீங்க எதெல்லா வந்து வந்து கொஸ்டின்ஸா குடுத்து தேடினீங்களோ அது எல்லாத்தையுமே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கு நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்து நம்ம பாத்துக்கலா வச்சுக்கோங்களே
ஓ அப்டிங்களா
ஆமாங்க இப்ப நீங்க ஒரு பத்து நாளா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேட்னது கூட உங்க ஹிஸ்ட்ரியில இருக்கு நீங்க மெயிலோட சேத்து விட்டுட்டீங்கன்னா மெயிலோட குடுத் குடுத்டோம்னா நம்ம என்ன சர்ச் பண்ணோ இவ்ளவு நாள் அப்ப அப்டிங்கிறதுதல்லா அது ரெஸ்ட் அவுட்ண்ணி வச்சிருக்கு நம்ம அத வந்து எடுத்த மறுபடியு பாத்துக்கலா சிஸ்டர்
ஒ திரும்ப தேவைப்பட்டுச்சுனாலு எடுத்துக்கலா
ந எடுத்து பாத்துக்கலா அதுலேயே தா இருக்கு உங்களுக்கு சைட் ஆப்ஷன்ல அது எல்லாமே வந்துடு நீங்க இதெல்லா தேடினீங்க அப்டின்னு அத டிஸ்பிளே பண்ணி குடுத்துரு
ஓ சரிங்க சிஸ்டர் அப்ப இந்த லெசன் பிளான் எல்லா அதுல எடுக்கலாங்களா
அ எடுக்கலா சிஸ்டர் நீங்க எத்தன டேஸ்க்கு இல்ல வீக்ஸ் வேணும்னா இந்தந்த சாப் அப்டிங்கறத மட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது எந்த மாதிரியான் நம்ம ஒரு வார் த்துக்கு நம்ம அத ஸ்பிட் பண்ணலா இல்ல ஒரு மாசத்துக்கு எப்டி ஸ்பிட் பண்ணலா அப்டிங்கற ஒரு ஐடியா அது நம்மளுக்கு குடுத்து அத ஸ்ப்ரிட் அவுட் பண்ணி நம்மளுக்கு குடுத்துருனு வச்சுக்கோங்களே
ஓஹோ
எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துருச்சு சிஸ்டர் ஆமா அதுனால இப்போ யாரு மே மூளைவே யூஸ் பண்றது இல்லல்ல சாட் ஜி பி ட்டி தா யூஸ் பண்றாங்க
சரிங்க சிஸ்டர் கூகுள்ங்கிறப்ப நமக்கு அப்டி கெடைக்காது லெசன் பிளான் எல்லா எடுக்க முடியாதுங்களா
இருக்கு ஆனா வந்து உங்களுக்கு பர்ட்டிகுலரா இது இதுன்னு உங்களுக்கு போட்டு குடுக்க இருக்கது வச்சுக்கோங்க அ இப்ப யாராச்சு செஞ்ச ஒரு ஃபார்மட்ட உங்களுக்கு காமிக்கு அத வந்து எடுத்து நீங்களது எத செஞ்சுக்கணு
ஓகேங்க சிஸ்டர் ஓகே ஓகே
இதே வந்து சேட் ஜிபிட்டினா அது உங்களுக்கு போட்டோ ஆப்ஷன் இருக்கு நீங்க உங்களுக்கு என்ன இந்த லெசன்ல இருந்து இந்த லெசனுக்குள்ள எனக்கு வேணும்னா ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து து எனக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு வீக்லி மண்டேண டு பிரைடே எனக்கு பண்ணிக்குடு அப்டின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மண்டே டூ ஃப்ரைடே உங்களுக்கு பண்ணி குடுத்துரு சோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ஆமாங்க சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர்
நீங்க வேணா உங்களோட லெசன் பிளான்ஸ் ஒரு டைம் வந்து அந்த புக்ல இருக்க கண்டென்ட குடுத்து பாருங்க அ உங்களுக்கே ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்குங்க சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் நா பாக்குறே அப்டி பாத்தா இப்ப கூகுள்னா நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது நமக்கு நல்லதுதானங்க சிஸ்டர் தேடி நம்மளே கண்டுபிடிக்கிற மாரி இருக்கிறது நல்லது தானே நெறையா இருக்கிறப்போ
அ அதுவு நல்லதா ஃபஸ்ட் நம்ம அதுதானே இப்ப ஃபஸ்ட் எல்லா பாத்தீங்கன்னா கூகுள் தா நம்மளுக்கு எல்லாமே சோ எதுனாலு கூ குள்ல நம்ம போனா அதுல வந்து விக்கிபீடியா அப்டின்னு இருக்கு சோ விக்கிபீடியான்னா எல்லாமே இருக்கு ஆ நம்ம ஒரு ஏதாச்சு ஒன்ன பத்தி தேட்றோ அப்டின்னு சொன்னா அது ஆதிலருந்து வர்றது எல்லாமே ஒரு புக் மாதிரி நம்மளுக் குடுத்துருவா கூகுள் சோ அது எடுத்து குடுத்துரு அதுல நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸ் என்னமோ அத மட்டும் நம்ம எடுத்து பிக் பண்ணிக்கலா இப்ப நீங்க சாட் ஜி பி டி லனு பாத்தீங்கன்னா அதே விக்கிபீடியாவ என்ன பண்ணுன்னா பாயிண்ட் பை பாயிண்டா குடுக்கு இப்ப நீங்க எனக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸா வேணு அபடின்னா அது ஷார்ட் நோட்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு லைன் நீங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் கூட சொல்லிக்கலா இந்த அஞ்சு லைன்ல எனக்கு இந்த ஆன்சர் வேணு இல்ல பத்து லைன்ல எனக்கு இந்த ஆன்சர் வேணுன்னா அதுக்கு தகுந்த மாரி மட்டு உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக் குடுக்கும் சாட் ஜி பி டி
ஓ சேரிங்க ஸ்டர் சேரிங்க
ஆ கூகுள்னா உங்களுக்கு எல்லாமே எடுத்து குடுத்துரு நம்மளுக்கு என்ன தேவையோ அத மட்டு நம்ம பிரிட்டவுட் பண்ணி எடுத் துக்கிற மாதிரி இருக்கு இப்ப இருக்கறதுலா நம்மளுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட்டு தா சிஸ் டர் கூகுள போய் சர்ச் பண்ணி
ட்டு தா அது கரெட்டு தா டைமு சேவ் பண்ணிக்கலா இதுல இல்லிங்களா
ம் இதுன்னா நம்ம அதுல வந்து கொஞ்ச நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு இப்ப நம்ம ஏதாச்சு ஒரு டாப்பிக்க தேடப் போறோன்னா அதுல வந்து நல்லா வந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி ஓ இது இதெல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுன் நம்ம எடுத்துக்கலானு வச்சுக்கோங்களே ஆ இப் ப நம்மளுக்கு ஒரு டாப்பிக் பத்தி நாலேஜ் இல்ல பட் அதோட பேசிக் நம்மளுக்கு தெரியுணு அப்டிங்கும் போது நீங்க சாட் ஜி பி டில குடுத்தீங்க அப்டின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிடுன்னா பேசிக் நாலேஜுக்கு என்ன தேவையோ அதுக் கு மாதிரி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் குடுக்கு சோ இது வந்து ஆ நம்ம வந்து இப்ப பேசிக்கா எனக்கு ஒரு விஷய தெரியணு இல்ல ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்டட் வந்து ஒரு எஸ் ஏ சொல்லணுன்னா அவ எப்டி சொல்லுவா சோ இந்த மாரில்லா நம்ம கேக்கும் போது அது அதுக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு பண்ணி குடுக்குன்னு வச்சுக்கோங்களே நம்மளோடைய நம்ம என்ன நென எதிர்பார்க்குறோமோ அது குடுக்கு சோ அதனால சாட் ஜி பி டி இப்ப எல்லாரு ரொம்ப பிரிஃபர் பண்றாங்க சிஸ்டர் அத மாரி ஜெமினி னு ஒண்ணு வந்துருக்கு
ஆமா அதுவு ஒண்ணு வந்துட்ருக்கு இல்லிங்க சார் அது என்னது அது என்னது ஒர்க்கு
சாட் ஜி பி டி மாரிதா நீங்க என்ன கேக்குறீங்களோ அத மட்டும் அது குடுக்கு ஜெ ஜெமினியு சாட் ஜி பி டியு கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதா வச்சுக்கோங்களே அதனால அது ரெண்டுமே அது அதே வேலையதா செய்து எல்லாமே கூகுள்ல இருந்து வந்த தா கூகுள்ல எல்லாமே இருந்துது அத வந்து மக்களுக்கு எளிமையா புரியணு இல்ல மக்கள் கேக்றதுக் கு அவுங்களுக்கு நெறைய குடுக்காம ஆ ச சாட் ட்டா கொடுக்கணு அப்டிங்குறதுகாக இந்த ஜாட் ஜி பி டி ய உருவாக்கிருக்காங்க ஜா ஜி பி டி ஜெமினி அந்த மாதிரி வந்து இப்ப நெறையா ஏய் டுடியூஸ் பண்ணிருக்காங்க இப்ப நெறையா ஏ ஐ ரோல் வந்து நம்ம பேசுறதுக்கு நம்ம அதுங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாதிரி இதுவு வந்துட்டு அதே மாரிதா நம்ம வந்து நம்ம அதுக்கிட்ட வாய்ஸ் மூலியமாவோல்ல பேசிக்கலா இல்ல போட்டோ எடுத்து அனுப்புனா அது எடுத்து நம்மளுக்கு குடுக்கு இல்ல வேர்ட்ஸ்ஸா டைப் பண்ணோம்னா நம்மளுக் குடுக்க ஆமா சிஸ்டர் வாய்ஸுல்லா கூட நீங்க குடுத்துக்கலா எனக் கு இது வேணு அப்டிங்கறத வாய்ஸா குடுத்துக்கலா இல்ல நீங்க தமிழ்ல வேணு அப்டின்னா தமிழ்ல அந்த கன்டென்ட்டா உங்களுக்கு டைப் பண்ணி குடுக்கு எனக்கு அந்த கண் ஆமாங்க இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் ல வேணும்னா இங்கிலீஷ்ல நம்ம என்ன லாங்குவேஜ் ஃப்ரிப்பர் பண்றோமோ அந்த லாங்குவேஜ்ல நம்மளுக்கு அது டைப் பண்ணி நம்மளுக்கு குடுக்கு சிஸ்டர்
செரிங்க சிஸ்சர் செரி செரி இப்ப தலைவர்கள் எல்லா பத்தி கேட்டோம்னா அவுங்கள பத்தி ஃபுல் இதையு குடுத்துரு இல்லைங்ளா
ஆமா இப்ப ஒரு ரெண்டு மூணு தலைவர நம்மளே மென்ஷன் பண்ணிக்கலா இல்ல எந்த மாதிரியான தலைவர்களெல்லா அந்த காலகட்டத் துல இருந்தாங்கன்னு கேட்டா அது சொல்லு அப்ப அதுல இந்த தலைவர பத் தி கொஞ்சோ சொல்லு அப்டின்னு சொன்னா அந்த தலைவர பத்தி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வந்து குடுக்கு சிஸ்டர்
செரிங்க சிஸ்டர் பரவால்ல ஆனா அதுல யாரு ஒர்க் பண்றது இல்ல ஜெமினில யாரு ஒர்க் பண்றது இல்ல இல்லைங்களா அதுலயே பண்றாங்களா
இல்ல பண்றாங்க ஜெமினி வந்து டிஃபால்டாவே வந்துடுது சிஸ்டர் இப்ப ஜாட் ஜி பி டி நீங்க இன்க்ளூட் பண்ற மாரி ஜெமினி நீங்க ஒரு யூடியூபையோ கூகுளயோ டச் பண்ணோனே உங்களுக்கு ஜெமினி வந்துரு
ஆமா அப்டின்னு வருது அதனால தா அது என்னனு கேட் டே சிஸ்டர் அப்
ஆ அதுலயு யுமே நீங்க வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அட் இதேதா ஜாட் ஜி பி டி ல நீங்க என்ன பண்றீங்களோ அதவேதா ஜெமீனிலயு பண்றது இது இல்லன்னா அது அப்டிங்கற மாதிரி
ஓகேங்க சிஸ்டர் ஓகே ஓகே இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்குது வேர்ல்டு அதனால இதுலயு மாறிட்ருக்குறோ சயின்டிபிக்காவு மாறிட்டு இருக்றோ நெறையா மாற்றங்கள் ஆமா சிஸ்டர் அதுதா அதுதா
ட்டு நா உடனே ஜாட் ஜி பி டி ய தட்டிறது ம் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீவ் லெட்டர் ஃபார்மட் கேட்டீங்கனாலு அது குடுக்கு இல்ல ஒரு அஃபிஷ் யேலா நம்ம ஆஃபிஸ்க்கு அனுப்பணு ஒரு லீவ் லெட்டர் குடுனா அதுக்கு தகுந்த மாரி கன்டன்ட் குடுக்கு ஆ இல்ல நா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கு வந்து ஒரு லீவ் லெட்டர் எழுதனும்னா அதுக்கு தகுந்த மாரி கண்டன்ட் எடுத்து குடுக்கு அதே மாரி ஒரே ஃபார்மட்டு குடுக்காது லீவ்லெட்டர்னா பேஸிக்கலா மேல இருந்து கீழ வரைக்கு ஒரே ஃபார்மேட் குடுக் க்காது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கு தகுந்த மாரி ஸ்டூடெண்ட்ஸ்கு இல்ல நம்ம டீச்சர்ஸ் எப்டி ஒரு அ ஆஃபீஸ்ல போய் நம்ம குடுக்கும் போது அந்த மாரி இருக்கு அ நார்மலா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எப்டி ஒரு ஹையர் அஃபிஷியலக்கு நம்ம சொல்றோ லீவு அந்த மாதிரி ம் அந்த மாரி எல்லா டைப் லயு நம்மளுக்கு அது ஜென்ரேட் பண்ணி குடுக்கு சிஸ்டர்
செரிங் சிஸ்டர் செரிங் சிஸ்டர்
நீங்க அது யூஸ் பண்ணி பாருங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கே ரொம்ப ஈஸ் ஸியா புரிஞ்சுக்கு அதுக்கப்றோ நீங்களே அதுல நெறைய யூஸ் பண்ணிக்கலா நம்ம வந்து யுனிக்கா நெறைய தெரிஞ்சுக்கணுனா அத யூஸ் பண்